க்கம் சொல்லுங்க
அ சொல்லுங்க கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஆஹ் சொல்லுங்க
அப்போ சாங்ஸ பத்தி பேசலா சிஸ்டர் மூவில வரொ சாங்ஸ்
சாங்ஸ் ஆ சேரி சொல்லுங்க உங்குளுக்கு என்ன சாங் புடிக்கு
அ நல்ல மெலோடி சாங்ஸ் எல்லாமே பிடிக்கு நறைய சாங்ஸ் எல்லா கேப்போ நீங்க கேப்பீங்ளா
மெலோடி சாங்ஸயும் புடிக்காது வேணா அதுல ரெண்டு மூணு சாங்ஸ் மெலோடி சாங்சுன்னா முன்தினம் பாத்தேனடி அந்த சாங்ஸ்சுமு அந்த சாங்குமு அப்புறோ வந்துட்டு காதல் கடிதம் தீட்டவே அந்த சாங்கு இது ஓகே அந்த மார புடிக்கு அப்புற என
ஆஹ் ரொம்ப மெ மெலோடிஸ்னா வந்து இந்த மாரி சாங்ஸ் தா சிஸ்டர் ரொம்ப மெலோடியா போனா அது வந்து சேடு சா
ஆஹ் இந்த ரெண்டு சாங்கு ரொம்ப புடிக்கு அப்புறோ வந்துட்டு இது எ ஃபேவரெட் சாங்னே சொல்லா அப்புறோ சூர்யா ஜோதிகா சாங்ஸ எல்லா சாங்ஸுமே புடி கு சிம்ரன் சாங்ஸு புடிக்கு எல்லா சாங்ஸு
ஃபேவரட் சாங்குனா வந்து போதவில்லையே போதவில்லையே அந்த சாங் ரொம்ப புடிக் கு எனக்கு போதவில்லையே போதவில்லையே இன்னொரு சாங் இருக்குல்ல
தெரியலையே எதுல எந்த மூவில
ஆஹ் ஆஹ் என்ன மூவி அந்த ரேணுகாமனு இவ இருக்கால்ல அட திடீர்னு கேட்டா இப்படிதா மறந்து போயிரு
யாராரு நடிச்சது ஓகே யாரார் நடிச்சதுன்னு மட்டு சொல்லுங்க அதையே நா கெஸ் பண்றே
ல்ல பேர் என்ன மாஸ் படக்கணு
சுதீப்பு
அஹ் அவரும் உம்
அவர் நடிச்ச படமெல்லா எதாவது ஒண்ணுதாங்க
ஆமாங்க அது ஒன்லயே அந்த சாங் நீங்க கேட்டிருக்கீங்களா போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போது ஏதும் இல்
இல்லையே நாந்தா அது சாங் கேட் ட்டது இல்லையே என்ன பட
ப்பா இந்த சாங்க வந்து ஒரு டைம் கேளுங்க
கேட்டு பாத்த கேக்க கேட்டது இல்ல இல்ல நானே அந்த படத்துலதான் எனக்கு சுதீப் பு நல்லா தெரியு நானி நானி படத்துல தா சுதீப்பே நல்லா தெரியு எனக்கு
ஆஹ் இப்ப மாசுன்னு ஒரு பட வந்திருக்கு சிஸ்டர் மா சுன்னு ஒரு பட வந்திருக்கு அந்த படத்தையு நீங்க பாருங்ளே
மாசா இப்ப வந்திருக்கா ஓகே ஓகே சுதீப்பா சுதீப் நடிச்சதா ஏ நீங்க என்ன சுதீப் ஃபேன் ஆ
ஆஹ் சுதீப் ஃபேன் எல்லா இல்ல நா அவரோட பட எல்லா பாத்தது இல்ல பட் வந்து அ இப்ப எடையில வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்லயு என்னோட பையனும் பாத்தாங்க அப்ப நா பாக்கும்போது நா உக்காந்துதா சும்மா நா பாக்குற ஐடியா இல்ல நா அவுங்களோட உட்காந்துருந்த அப்ப நானு சேந்து அந்த படத்தையே அந்த படத்திலயே மூழ்கி போயிட்டேன்னு வைங்க ளே அந்த அளவுக்கு நல்லா ஒரு திரில்லிங்கா நல்
மாசா மாசு அப்டின்னா எதுல இருக்கு பிரைம்லியா ஜியோலியா
ஆஹ் இதுல இரு ஹாட்ஸ்டார்ல இருக்
ஹாட்ஸ்டார்ல இருக்கா ஓகே ஓகே ஓகே டைப் பண்ணி பாக்குறேன் இல்ல இல்ல இல்ல நா பாத்துக்குறேன் ஏனா இந்த சாங் இருக்குற மூவி என்னன்னு தெர்ல
ஆஹ் அந்த சாங் இருக்குற மூவி வந்து இருங்க நா உங்களுக்கு பாத்தே சொல்லி
இல்லப் பரவால்ல சொல்லுங்க மெதுவா சொல்லுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க என்ன என்ன இதுன்னு சொல்லிட்டு எனக்கு எனக் து திரில்லர் மூவிசு இந்த மாரி ஹாரர் மூவிசு சர் வெய்வல் மூவிசு இந்த மாரி மூவிஸ் தா பிடிக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நாங்க படத்துக்குப் போறது படத்துக்கு போகறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்புறோ செகண்டு பெட்ரூமே தேட்டரு எஃபெக்ட்டு கொண்டு வந்துருக்கோ ப்ரொஜெக்டர் பொ செட் பண்ணிருக்கோ
ம் அந்த மூவிஸ் மூவியோட நேம் வந்து முடிஞ்சா இவனப் புடி அப்டின்னு ஒரு மூவி
ஐயய்யோப்பா
ஆனா வந்து நா அந்த மூவி எல்லா பார்த்ததில்ல சிஸ்டர் ஆனா இந்த சாங்க வந்து நா கே எத்தன வாட்டி கேட்டிருக்கேனே எனக்கு தெரில ஸ் சிஸ்டர் அவ்ளோ டைம்ஸ் கேட்டிருக்கே
அப்டியா செரி செரி செரி செரி
நல்லாருக்கு அப்புறோ வேற சாங்ஸ்னா ஆ நிலா எல்லா பாட்டுமே கொஞ்சோ கொஞ்சோ புடிக்கு
செரி ஓகே ஓகே ஓகே ஓகே
நீங்க சொன்மாரி மெலோடி சாங்ஸு ஆ எனக்கு ஜேத்தா
நிச்சயமா புடிக்குமா இங்க நெறய விஜய் ஃபேன்ஸ் எங்க வீட்லயு எல்லா நெறயா பேர் விஜய் ஃபேன்ஸ் என் என்னோட வீட் சைட் பாத்தே எ தங்கச்சி எ தங்கச்சி எ தங்கச்சி பசங்கள்ளருந்து எங்க வீட்டுல எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தா இந்த சைடு பத் என்னோட வீட்டுக்காரோட தம்பி ஒய்ஃபு அவளு விஜய் ஃபேன் தா அவ வந்துட்டு வ் இது டாபிக் பத்தி பேச கூடாதுன்னு சொல்லிட்டாங்க செரி விடுங்க இது சினிமா பத்தி மட்டு பேசுவோ போனா அந்த டாபிக் பொய்றோ அ விஜய் சரி ஆ அதனால வேணா ஓகே அப்புறோ வந்துட்டு அப்புறோ எனக்கு விஜய் புடிக்கு ஆனா ஓகே விஜய் ரொம்ப புடிக்கு நல்லா இல்ல விஜய் படிக்க நடிக்கிற பட எல்லாமே பாத்திருக்கே நானு விஜய்ய புடிக்கு பட் அத விட சூர்யா அஜித் தா ரொம்ப ரொம்ப ரொம்போ புடிக்கோ நீங்க நைன்டீஸ்லல்லா பாத்தீங்கன்னா சூர்யா அஜித் எவ்ளோ கியூட்டா இருப்பாங்க தெர்மா வாலி படத்துலல்ல சேன்ஸ்சே இல்லிங்க அவ்ளோ கியூட்
அது புடிக்கு தா பட் இவ்ளோல்லா எங்களுக்கு புடிக்காது
ஓகே ஓகே நீங்க டூ கே கே கிட்ஸ் சா இருபிங்களோ
நா நைன்டீஸ் கிட்ஸ் தா பட் வந்து எனக்கு விஜய்தா புடிகோ
அஹா செரி செரி செரி
புடிக்கோ அப்றோ வேற யாரு நல்லா நடிகிற பசங்க ம் ம் ஓரளவுகு ஓகேதா சூரிய விட கார்த்தி நடிப் க்கர்தெல்லா நல்லாதா இருக்கும்
உம் கார்த்தி இப்ப வந்தாருங்க டூ தௌசண்ட் ஆஹ் விஜய் சேதுபதி நடிகிறது நல்லா இருக்கு ஓ அவன் அது வந்து தனி ஆஹ் தனி ரகோ ஓ விஜய் விஜய் சேதுபதி வந்து தனி ரகோ அவுங்க வந்து நம்ம ஹ ஆமா ஆஹ் ஆமா
ரஜினிலா எப்டி இருப் அவுங்க தெரிலல
ஆஹ்
படத்துலயே பேசி பேசி ஒரு வேல அவுங்க நெஜ கேரெக்டர்லயோ அதே மாரி இருப்பாங்ளோ
யாரு சொல்றீங்க
நடிகர்கள தா
ஆஹ்ஹ
இல்ல நம்ம திரையில பாக் இருக்குற மாரியே
ஆஹ் இல்ல இல்ல இல்ல டிஃப் டிஃப்ரெண்ட்டா இருபாங்க அவுங்க கேரக்டர்ஸே வேற மாரி ஹ் நா யாரையுமே இப்போ வரைக்கு பாத்தது இப்பதா ரீசன்டா சீமான் பாத்தே திருச்சில வெச்சு சீமான் ஆக்டர் இப்ப கூட ரீஸன்டா என்னமோ படத்துல நடிச்சிருந்தானே ஆ லி ப் படத்துல நடிச்சிருந்தா சீமான் எனக்கு டிராக் முகன் மூவி புடிகி இப்போ வந்து புடிச்சது என் பையனோட ஃபேவரேட்டுனா
ஆமாமா ஐயோ எங்க வீட்டுல ஒரு பைத்தியமே இருக்கபா எப்பா பத்தாலு அந்த டுயுட் மூவிய போட்டு வெச்சிரு
ஐயோ ஏ கேக்கிறங்க டுயுடுவு ட்ராகன் சொல்லுங்க அப்படி அவ அவங்க அந்த ரெண்டு படத்துக்காக தான் பேன்னே ஆயிட்டா அந்த ரெண்டு படத்துக்காகதா பேன்னே ஆயிட்டா உ அந்த ரெண்டு படத்துக்காகதா ஃபேன்ஏஆயிட்டான் யார் ஃபேன் டா கேட்ட பிரதீப் ரெங்கராஜ் யாருமே அந்த மாதிரி ஃபேன் யார் யாருமே இருக்க மாட்டாங்கடா பிரதீப் ரெங்கராஜ் ஃபேன்னு அப்படினு எனக்கு பிடிக்குமா அப்படி போடா யாருக்குடா அந்த கருவாயன யாருக்குடா புடிக்கும் அப்படினாலும் கிண்டல் பண்ணுவேன் ஓம குச்சியாட் இருக்கறா கருவாயா அப்படின்னு சொல்லிட்டுவ வேணாம் அப்படிம்பா அவன ஏ போய் பிடிக்குதுங்றியேடா அப்படின்னு சொல்லி நானும் அந்த அந்த படம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சோ அந்த லிக் மூவி இதுக்கு முன்னாடி வந்த படம சொத பீட்டானுங்க
உஹம் அதுக்கப்புறம் பாக்கல சிஸ்டர் இருந்தஹ்
பேசியே சொதப்பிட்டாங்க அந்த லிக் மூவிய ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்தது ஏதோ ஒரு படம் ஆ இந்த படம் லிக் மூவினா சுத்தம் மோச பசங்க பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மோச பண்ண இல்ல லவ் டுடே எல்லாம் பக்கா டியூடூ டிராகன்னு வேற ஒன்னு
சூப்பராருந்தது
ஆஹ் வேற ஏதோ அதான் டிராகன் சான்ஸே இல்லைங்க அந்த இது மா வாங்கற சீனு கத்துவ பாரு பாங்க உங்களுக்கு சொன்னா புரியாது எப்படின்னு சொல்லிட்டு அத சாந்து ஏய் இல்ல அப்புறம் மறுபடி அந்த இதுக்கு போவோம் பாருங்க இது இந்த இந்த ஏர்போர்ட் சீன் நல்லா இருக்கும் அந்த கையடு வந்து ஏர்போர்ட் ல வந்து வெயிட் பண்ணுவான் என் பொக்கையோட ஃரெண்ட்ஸ் வந்து நி இருப்பாங்கல்ல இவன்யார்ருல அப்படின்னு குட்டி டிராகன் அப்படிம்போது அது சக்க சீன் அது குட்டி டிராகன் பார்த் பார்த்தாலே தெரியுதுடா நீ தான்டா குட்டி டிராகன்னு செம்ம கலாய் கலாயச்சிருப்பா அது சக்கர்த் தங்கா
அ அது நல்லாருக்கு அந்த டைமிங் எல்லா கரெக்டா அதுல கொண்டு வந்து சேத்துர்க்காங்க நல்லாருக்காது இப்பத்த பசங்களுக்கு அது ஓக்கேவாதான் நல்லாதா புடிச்சிருக்கு அப்பறம் இப்ப யூத் வந்தது பாத்தீங்ளா அந்த குட்டி பையனோட அதூ ஓரளவுக்கு நல்லா இருக்கு பாக்லாம்
ஆ யூத்து கர்ணாஸ் ஆ அதையும் பாத்தா அவன் பட் அவன் அவ்ளோக்கு ஃபேன் ஆகல எனக்கு நா சொன்ன எனக்கு புடிச்சிருந்துது கர்ணாசு அவ ஜென் கர்னாசு அவனய ரொம்பப் புடிச்சிருந்து எனக்கு பட் நான் சொன்ன அ
சர் ஒரு நாள் நாளா அந்த பேக் பேக தூக்கி போட்டு பேக தூக்கி போட்டு அய்யய்யோ அவன் பண்ற மாத்ரியே பண்ணிட்ருந்தான் சிஸ்டர்
ட்டு இந்த போ ஒ ரீல்ஸ் பண்ணுவோ நாங்க அப்போ அப்பப்போ ஒரு எக்சைட்மெண்ட் இருந்துனா ரீல்ஸ் பண்ணுவோ அவனே கேட்டா‌ அம்மா முட்ட கலக்கி சாங் ரீல்ஸ் பண்ணுவா பண்லா வாமா அப்டின்னு னு கேட்டா அப்புறந்த ரிலீஸ் பண்ணு அப்புறந்தா கொஞ்ச கொஞ்ச அந்த பாட்ட அப்பற வைப் ஆகி அவங்க வந்து அந்த பாட்டவே கொஞ்ச இது பண்ண ஆரம்பிச்சா பாட்டவே புடிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்பறோ அந்த பாட்ட புடிசிக்க ஆரம்பிச்சதுலந்தா அதுக்கப்பறந்தா நாங்க படத்துக்கே கூட்டிட்டு போன நானு ஆக்சுவலி ஆக்சுவலி அந்த பட ரெண்டு டைம் நா பாத்தேங்க அவனுக்காக அதுதா அதுக்காகவே நா எங்க வீட்டுக்கார கூட ஒரு டைம் பாத்த மா எங்க வீட்டுக்கார கூட ஒன் ஒரு டைம் பார்த்தே இவன் கூட ஒரு டைம் இவன பாக்க வைக் தோணுங்க கத கூட்டிட்டு போனே
ஓகே சிஸ்டர் ஓகே
ஓகே பாய் நா கொஞ்ச வொர்க் இருக்குது முடிச்சிட்டு ஃப்ரீயாருந்தா மெசேஜ் பண்றே பண்ணுங்க டெஸ்ட் பண்ணுங்க
ஓகே சிஸ்டர் ஓகே நன்றி